க நீங்க எப்டி இருக்கீங்க
சாப்டாச்சா
சாப்ட்டாச்சு சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்களா ஓ ஓ நீங்க மதியங் கேக்குறீங்களோ நா இன்னு லஞ்சு இன்னு ரெ ரெடியாகள
ஓகே ஓகே நீங்க தா ரெடி பண்ணுமா
இல்ல இல்ல அம்மா சம்ச்சுட்ருக்காங்க வீட்ல எல்லா நல்லார்க்காங்களா
காங்க அங்க எல்லா நல்லார்க்காகளா
எல்லாரு நல்லாருக்கோ சிஸ்டர்
ங்க
என்ன சும்மா உக்காந்துருக்க எதோ அ ட்ரிப்பு போம் போலாமா போன வர்ஷோ போன இந்த வர்ஷோ போலாமா என்னான்ட்டு யோசிச்சிட்ருக்கே எனா சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு துல அதனால செரி போலாமான்ட்டு யோசிச்சுட்ருக்க
எப்டி ஃபேமிலியாவா இல்ல ஃப்ரெண்ட்ஸோடையா
ஆஹ் எ ஃபேமிலியா போகலான்ட்டு இருக்க ஆனா ஃபர்ஸ்ட்டே ஃப்ரெண்ட்ஸுங்களோட தா போலான்ட்ருந்த சோ ப்ராண்ட்ஸுங்க எல்லாமே கொஞ்சோ ஒர்க்கு பிஸியாருக் க்கதனால இப்ப ஃபமிலியோட போய்ட்டு மேல அஹ்ம் வர மே இருக்குல
ஓகே ஓகே என்ன ப்லேஸ் எது என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க எந்த எடத்துக் போனுனு
ம் நாங்க வந்துட்டு ஃபேமிலியோடனா இங்க தமிழ்நாடு இந்த சரௌண்டிங்ல போலான்ட்ருக்கோ அஹ் ப்ரெண்ட்ஸுங்களோட அவுட்டர்ல் தா போலான்ட்ருக்கோ அது ஒன்னு என்னா இதுன் டிஸ் அ டிசைட் பண்ல கொடைக்கானல்ல இந்த மாரி போலான்ட்ருக்கோ ஃபேமிலியோட ஆ ப்ப க்ளைமேட் கூட முன்ன மாரி இல்லங்குறாங்க
இங்கே மழ பெயுது அங்க எப்டி இருக்குன் தெர்ல அ
ஆஹ் இல்ல இ ப்போ ஓகே இதுக்கு முன்னாடியு அந்தளவுக்கு ஒரு கூலிங்காவு இல்லன் ட்டாங்க ரொம்ப இதாதா இருக்கு இங்க இருக்ற மாரிதா வெயிலு அங்கயு அப்டி தா இருக்கு ரொம்ப கூலிங்லா இல்ல அப்டிங்குறாங்க அது என்னன்னு தெரில ஆமா போனாதா தெரியு
ம் ஆக்சுவலா இதானே இங்க சம்மர் பிளேஸ்ல வந்து இங்க இருக்குறத விட அங்க நல்லா தா இருக்குன்ற மாரி சொல்லுவாங்கல்ல
வெதர் சேஞ்ச் ஆகுது இல்லியா
ம்
கால மாற்றத்னால கொஞ்சோ அது வந்து அப்டியே மார் ரினே இருக்கு அதுனால தா அது வந் து என்னன்னா சில பே பிளேஸ்ல வந்து கூலிங்கா இருக்குற பிளேஸ்லா இப்போ இப்போ இது பேங்ளூர் பாத்தீங்கன்னா அங்க நல்லாருக்கு ஐய்யும் சம்மர்லதா நல்ல இதா இருக்கு இப்ப அங்கயே வெயில் அட் டிக்குது ரொம்ப இதா இருக்கு ஹாட்டா இருக்குங்குறாங்க கோயமுத்துலியு சேம் அதேதா கொஞ்ச மாத கொஞ்ச கூலிங் இருக்கு இப்ப ரொம்ப முடிலியா அவ்ளோ ஹாட்டா இருக்கு ரொம்ப இதா இருக்கு சம்மர் ம் சம்மர்னா அந்த மாரி இருக்குது அப்டிங்கறாங்க இப்ப டூ டேஸாதா மழ சிஸ்டர் இங்க ஆனா ம மத்த எடத்துலலா கொஞ்ச மழ இல்ல கொஞ்சோ இங்க சுத் த்தி கித்தி கொஞ்சோ தோ ஒரு சில சில மாவட்டங்கள்ள தா மழ பேஞ்சிருக்கு சில மாவட்டங்கள் வெயில் எங்கம்ம ஏரியால மழ பேஞ்சிச்சி மழ பேஞ்சுட்டுதா இருக்கு அது ஒண்ணு இது இல்ல சில ஏரியால தா மழ வெயிலாதுவு இங்க சொல்லப்போனா நம்ப கொடைக்கானல் பத்தி இன்னுங்கன்ன தெரில ஏன்னா சொன்ன வரைக்கு அங்க ஓகே தாங்கறாங்க மத்த ஏரியால தா கொஞ்சொ கொஞ்சொ வெயில் அதிகமா இர் க்குங்கறாங்க
ஓ சேரி சேரி முடியு இல்லப்பா நாங்க எங்கியு போறதா பிளான் இல்ல பாப்பா இருக்காங்க அதனால பாப்பாவ கூட்டிட்டு எங்கேயு போமுடியாத் சின்ன பாப்பாதா அதனால கொஞ்சோ வளர்ந்தது கப்பறந்தா எங்கேயாச்சு ட்ரிப்புலா கூட்டிட்டு போறதுக்கு பிளான் போடணு
அவள்
த வேணா நீங்க போயிட்டு வந்துருங்க எப்டி இருந்தாலு ஓகேதா அஆ
இல்லல்லல்ல நாங்க போறோ ஆனா உறுதிதா ஆனா எந்த பிளேஸ்சு இப்போ எந்த பிளேஸ்சு இங்யா ஹோப்ஸ் அ ஒரு ஒரு ஆளோ ஒரு ஒரு சொல்லிட்டுருக்காங்க இங்க போலாமா அங்க போலாமான்ட்டு ஃபேமிலியா போறதுனால அவுங்கவுங்க டி ஷன் எடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்னா நாங்க ஓகே ச்ச வுர நாங்க சொல்றது சிலர் கேப்பாங்க ஃபேமிலினா அம் அவுங்க சொல்றத நம்ம கேக்குற போல இருக்கோ அதனால நாங்க யோச்சிட்ருக் கோ ஆ என்ன பண்லா இதுக்கப்பற என்ன பண்லா போலான்ட்டு
அவுங்க ஃபேமிலினாலே மோஸ்ட்டா கோயிலுக்கு போணுனு ஃபஸ்ட்டு பிளான் போடுவாங்க அப்டிலா இல்லயா உங்க சைட்டு
க்கு அஆ இப்ப கோவிலுக்கு போலாங்கிறாங்க பொய் அதுதா பிரா பிராப்ளம் எங்ளுக்கு என்னென்னா இங்யு போனு கோயிலுக்கு போனுனா எங்ளுக்கு இதே ஒரு ஒன் வீக் மேல ஆயிடோ நாங்க ட்ரிப்பு போட்டதே மூண் நாள்தா மூண் நாள் போனாதா இங்க கொஞ்ச ஒர்க்லா இருக்கு எல்லா பண்ணனு அண்ணனுக்கு ஒர்க் இருக்கு எல்லார்க்குமே ஒர்க் இருக்கு ச்ச செரி யா ஆம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருக்கு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்னா ஃப்ரீடே சட்டர்டே சண்டே இதே மூண் நாள் போயிடோல லீவ் நாள்ல அப்டி யோச்சாங்கனா வீட் பெரியுங்கலா கோயிலுக்கு போனு இது கூட அப்பவு பாத்துக்லா கோயிலுக்கு போலா அப்டிங்கறாங்க சேரி அதுல இந்து டூ டேஸ் போட்டாவு எங்குளுக்கு கொஞ்சோ இடிக்குது ராமேஸ்வரோலா போணோங்கறாங்க சாமி பாக்கறதுக்கு ம் அங்க போயிட்டு நெறையா ம் நெறையா போனு பாக்கணு அவுங்ளுக்கோ அது ஆசையாவுதா இருக்கு அ வெளிலியு அந்த மேரி இந்த மு பூக்கள் அந்த இதெல்லா பாக்கணுனு ஆசையாவு இருக்கு
ம் ம்
ஆனா வந்துட்டு ரெண்டு பக்கமு போலாண்ட்டு யோச்சுட்ருக்காங்க தா நானு யோச்சிட்டுருக்கே சேரி கொஞ்சோ ரெண்ட்ரே நாளக்கி இதுவு அ ரெண்ட்ரே நாளக்கி அதுவு போலாமா அப்டின்னு யோச்சுட்டுருக்கோ
மூணு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தோ மூண் நாள் டூர்தா கோயிலுக்கு போணோ ஆ அதே டைம் அந்த கொடைக்கானலு போயிட்டு வந்தோ ‌பழனி போயிட்டு அப்டே கொடைக்கானல் போயிட்டு வர மாரி பிளான்னு நீங்க அப்டி போற மாரி இருந்துச்சுனா மூண் நாள்ல போயிட்டு வந்துர்லா
அத பத்தி சொல்லுங்களே எப்டி எந்த வழில போனீங்க எப்டினா சொன்னீங்கனா எங்ளுக்கு
அது என்ன வழிலா தெர்ல ஏனா அது போயி ரொம்ப வர்ஷோ ஆச்சு ஆக்சுவலா எனக்கு ஆ வென்லலா போனா நா தூங்கிட்டுதா போவ எனக்கு வழியெல்லா தெரியாது அவுங்க ஒரு ச அவுங்க ஒரு சைடா கூட்டிட்டு போனாங்க ஃபர்ஸ்ட்டு பழனி போயிகிட்டு அதுக்கப்பறோ அங்க ஒரு நைட்டு டே பண்ற மாரி இருக்கோ பழனில போயிட்டு அப்டி கொடைக்கானல் போயிட்டு அங்க ச்ச முக்கியமான எடத்துல மட்டு சுத்தி பாத்துட்டு அப்டி வந்தோமம் வந்துட்டோ நாங்க எல்லா எடத்துக்கு போவு முடில ஏனா மூண் நாள் தானே பிளான் பண்ணி இருக்கோ
சரி சரி
அதுனால எல்லா எடத்துக்கும் போ முடில ஆமா ஆமா அது நடுவுல ஒரு நடு வ வர்ற வழில சின்ன சின்ன கோயில்ருக்கு அங்க போய்ட்டு வந்தோ
சேர் சரி பழனினா போனீங்க அந்த கோயம்முத்தூர் அங்க என்னது தெர் அ கோயம்முத்தூர் வழியா தா போயிருப்பீங்க நெனைக்கிற
ம் அப்டிதா நெனைக்கிற எனக் நானு
ஆமா ஏனா அதுதா கொஞ்சோ கிட்ட அ கிட்ட கிட்ட கொஞ்சோ இதா இருக்கு சென்டர்ல இருக்கறனால உங்களுக்கு கொடைக்கானலு இந்த பக்கோ இருக்கனால கொஞ்சோ உங்களுக் ததிதா இருக்கு நாங்களு அதா யோச்சுட்ருக்கோ இன்மாரி போய்ட்டு ம் இன்சைடு போய்ட்டு எனா இவுங்க சொல்ற இது ராமேஸ்வரோ இந்த சைடிருக்கு கொடைக்கானல் இந்த பக்கோ இருக்கறனால எங்களுக்கு அது வேற ஆ ட்ராவல் கொஞ்சோ அதிகமா எடுக்குல்ல இப்போ இதுங்க போய்ட்டு பழனி போய் ட்டு கொடைக்கானா கொஞ்சோ கிட்ட இருக்கனால போயிட்லா இதே ஒ ராமேஸ்வரோ சொ சொன்னாங்கனா கொஞ்சோ தூரோ இதுலிந்து தூரோங்கறதுனால அததா நாங்க யோசிக்கிறோ என்னா என்ன பண்லா பேசாம ராமேஸ்வரோ பேய்ட்டு அப் அப்டி வர வழில அப்டி பேய்ட்டு இப்டி வர்லாமா பழனி பேய்ட்டு எனா க ஆ நம்ப வீட்டுக்கு வரப்போ ஒரு சாமிய பாத்துட்டு வரமிரி ஒரு திப்தியா இருக்குல்ல சாமி பாத்துட்டு ஆ அன் அந்த மாரி ஒரு யோசனில இருக்கோ நாங்க கடசியா அத அத ப இது பண்ணி ல்லா சாமிய பாத்தர்லா அப்றோ வந்து ப அ இந்த கொடைக்கானல்ல உள்ள அது அப்றோ ஊட்டிக்கி ரெண்டு இது போட்ருக்கோ இதுல எது ஓ எ டைம் கெடச்சிச்சுன்னா ஊட்டியு பாத்துருவோ இல்ல டைம் இல்லன்னா எதாவது ஒண்ண வந் து ஸ்கிப் பண்ணிட்டு
ஆமா நீங்க ஃபஸ்ட்டு பிரிஃபரன்ஸ் வந்து கோவிலுக்கு குடுங்க கோவில்ல அது கோவில் பாத்துட்டு அப்டி வ ர்ற வழில வேனா எதாச்சு ஒரு டூரிங் பிளேஸ் போற மாரி போய்ட்டு
அதாம்ட அதா பெரியவுங்களுக்காக ஒரு ஸ்தலங்கள் எதாவது பண்லா எனா அவுங்க இ நம்ம கூடாதுப்ப லாங் ட்ராவல் இருக்கணும்ல நம்ம கூட அதுனால நம்ம யோசிக்கணு அதையு பாக்கணு அவுங்க ஆசப்படுறத நம்ம செஞ்சு தரணு அவுங்களுக்காஹ செரி அதனால நம்ம எப் எப்பவேனாலு ஃப்ரெண்ஸுங்களோட போய்க்லா அவுங்களுக்கு தா ஃபஸ்ட்டு பிரிஃபரன்ஸ் தர்ணு அப்டிங்கிறதுக்காக அத எடுத்துருக்கோ என்னென்ன த ஸ்தலங்கள் சொல்லிரு க்காங்களோ அதெல்லா பாத்துட்டு அந்த ரெண்டு பேலன்ஸ் நாள்ல இது மேரி கொடைக்கானல் பூங்கா அதல்லா இருக்குல அதல்லா பாத்துட்டு
ஓ ஓகே ஓகே இந்த சம்மர் லீவ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்ற மறுடியு சம்மர் அடுத்த சம்மர் வரையு வெளி வெயிட் பண்ற மாரி இருக்கு
ஆமா பசங்கலா ஸ்கூல் போறதுனால எங்கியுமே போ முடியாது வேற இங்கே பசங்களுக்கு சமைக்கணு அ அது ஹஸ்பண்ட் வேலைக்கு அன் அப்றோ இதுலயே ந ந நாட்கள் ஓடி
ஆமா ஆமா இந்த இந்த சம்மர் டைம் மே மாசத்தா நம்ம யூஸ் பயன்படுத்திக்கிற மாரி இருக்கு
அதுதா நா ஏப்ரல் மே ஏப்ரல்லே நாங்க பிளான் போட்டோ அது கொஞ்சோ ஒரு பர்சனல் வ ப்ரெச்சனைலா அது தடுத்துருச்சு செரி ஓகே நெக்ஸ்ட்டு மன்தாது பிளான் போட்லான்ட்டு ஒன் வீக்கா பிளான் போட்டுட்ருக் கோ அப்ற எலக்க்ஷன் வந்துச்சு அப்டி போனதனால ஒன்னு பண்ண முடில திரும்பி டூ வீக்ஸா இப்டே போயிட் ட்ருக்கு ப்றம் இதுல அந்த ப்ராப்ளம் போயிட்ருக்கறதனால எனக்கு எந் எந்த பக்கம் போலா எந்த பக்கம் வர்லா அப்டின்ட்டு ஓடிட்டுருக்கு அதனால எதுவுமே பண்ண முடில எங்களால பசங்களையு சேகனுன் பாத்தா இதனால சேரி ம மு ம முடிச்ட்டு கிளாஸ் சேக்கலானு பாத்தா இதே இன்னு டூ வீக்ஸா போயிட்ருக்கனால இன்னு நா கிளாஸ் வேற சேக்கல
அதுக் அப்பறொ ஸ்கூல் ஓபன் பண்ணிருவாங்கல்ல
அது தா என்னா பண்றதுனே தெர்ல இதுவே முடிஞ்சிருச் என்ன இருவது நாலு தா இருக்குது இதுக்கப்ற நா எப்டி கிளா அ கிளாஸ் சே க்றதுனே தெர்ல இப்டியே போய்ட்ருக்கு நீங்க தா இந்த இத நீங்க மிஸ் பண்றீங்க
என்னது
நீங்க தா இந்த டூர மிஸ் பண்றீங்கங்குற
ஆமா ஆமா நா மிஸ் பண் மூணு வருஷமாவே போகரல எங்கேயுமே போகல பாப்பா வளந்ததுக்ப்பறம் போயிக்லா அடின்ற மாரி பிளான் போட்டாச்சு ஏன்னா சின்ன கொழந்தைய கூட்டிட்டும் போ முடியாது.
வளந்தே பசங்க வளந்தே அழச்சிட்டு போங்க அப்பதா நல்
ஆமா நம்மளு ஃப்ரீயா இருக்க முடியு
ஆமா ரொம்ப கஷ்டோ பசங்க வளந்தாதா நம்ப எல்லாமே அத வந் து பயன்படுத்திக்க முடியு இப்பதைக்கு நம்ப பசங்கள தா ஃபஸ்ட் பாக்கணு
ம் ஆமா கண்டிப்பா சேரி ஆ ஓகே அடுத் த கால்ல பேசலா
ஆ
ஓகே பாய்